ஹலோ
என்ன பண்றீங்க
நா இங்க சும்மாதா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா தம்பி தூங்க வச்ச ஹலோ கேக்குதுங்ளா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா ஆ ஆ நா சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்ட சாப்ட்ட பாப்பா என்ன பண்றா
ஆ பாப்பா விளாடிட்டு இருக்கா ஆ சாப்ட்டாங்க சாப்ட்டாங்க நீங்க வீட்லல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க எல்லா வேலைக்கு போயிருக்காங்க நானு தம்பி மட்டு தா இருக்கோ அங்க அண்ணல்லா வேலைக்கு போயிட்டாங்களா
ஆ ஆ எல்லா கெளம்பிட்டாங்க நானு தம்பிதா இருக்கோ
என்ன சாப்பாடு இன்னிக்கு
நா புளி சாத செஞ்ச நீங்க
இங்கயா இ இன்னைக்கு இது காய் கொழம்புனு சாத
ஆ செரி செரி ஓகே ஃப்ரீயா இருக்கீங்ளா
ஆ ஃப்ரீயா தா இருக்க நீங்க
ஆ நானு ஃப்ரீயாதா இருக்க
அம்மா எங்க இருக்காங்க
அம்மா வேலைக்கு போயிட்டாங்க
அப்படியா நீயு பாப் அப்பா மட்டு்தா இருக்கீங்களா ம் தம்பி இருக்கானா என்ன பண்ணிட்டு இருக்கா
அவ என்ன சும்மாதா இருக்கா
புளிசாதனா என்ன மாதிரி செஞ்சிங்க
புளி சாப்ட வடிச்சி தாளிக்கிறதுதா சாப்பாட வலிச்சு தாளிக்கிறது ஆ பாப்பா சாப்ட்டா ஆ சாப்ட்டாங்க சாப்ட்டாங்க சூப்பரா இருக்குன் சாப்ட்டாங்க
ம் அப்டியா மறுபடியு காலேஜ் எப்போ ஓபன் ஆகுது
மறுபடியு மண்டே தா
அப்படிங்ளா திங்க கிழமயா
ஆமாங்க ஆமாங்க அதா நாளைக்கு ஒரு நாள் கேஃப் இருக்கு அடுத்த நாள் காலேஜுக்கு போன்னு
ம்ம் பாப்பாவா எப்ப கூப்ட்டுட்டு வராங்களா
ஆ பாப்பா நாளைக்கு கூட்டிட்டு வரதா சொல்லிருக்காங்க
அப்டி நாளைக்கு கூட்டிட்டு வந்துறாங்களாமா
அ நாளைக் குதா நெனைக்கிற நாளைக் கூட்டிட்டு வரேன் சொல்லிருக்காங்க
சேர் செரி என்ன பண்ணிட்டுருக்கா அவெ தம்பி
ஆ அவெ என்னமோ ரீல்ஸ் பாத்துட்டுருக்கா ஃபோன்ல
ஒஹோ அப்பா
அப்பா கோயில் அங்க இருக்காங்க
செரிங்க செரிங்க மதியத்துக்கு சாப்பாடு செய்யணுமா
ஆமாமா செய்ணு பொருள் எது இல்ல கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரனு அம்மா காசு குடுத்துட்டு போயிருக்காங்க மலிக செலவுக்கு
ஆமாவா
ஆ போயிட்டு வாங்கணு வாங்கிட்டு வந்துதா சாப்பாடு சேக்கணு
ம் ம் என்னென்ன வாங்கிட்டு வரீங்க
ஆ பருப்பு எண்ண வேணான்னு சொல்டாங்க அம்மா பருப்பு உளுந்து தோசமாவு கூறு போட்ணு பருப்பு உளுந்து ஆ பச்சக்கல்ல வெந்து வெங்காயோ பூண்டு மெளகா இதல்லா வாங்கிட்டு வரனு
ஆமாவா எல்லாமே வாங்க வேண்டியதா இருக்கே
ஆ ஒன்னு கூட இல்ல இப்பதா காசு வந்ச்சு அம்மாக்கு காசு குடுத்து அனுப்புச்சாங்க இப்ப வாங்கிட்டு வரணு
செர் செரி எங்க பக்கத்துல இருக்கிற கடைலே வாங்கிக்கிறீங்ளா
ஆ பக்கத்துல இருக்க க கடைல இங்க கிட்டதா இருக்கு போய் வாங்க்கினு ம்
சேர் செரி வாங்கிட்டு வாங்க
ம்
அப்பா எங்கே வெளிய போலீங்ளா
ம் போவாங்க அது தெரிலே என்ன கோயில்லாண்டே இருக்குறாரு என்ன எங்க போறாருன் தெர்ல போயிடுவாரு நீங்க எங்கு போலீங்களா இன்னைக்கு கோயிலுக்கு எதூ போயிட்டு வர்ல்லையா
போனு அ செரி அவனு
அதனாலே எங்கெயு
சாயந்திரமாதா எல்லா எங்கேயாச்சு வெளிய போனு கோயிலுக்கு இன்னைக் கிளீன் நேத்து பண்ணி பூஜ பண்ணிட்டே எது நான்வெஜ் எது செய்யல நாங்க கறி எது எடுக்கல ம் இருந்த போ இப்ப வீடு கிளீனாதா இருக்கு நாமா நானு தம்பி தானே ஏதோ அவ்ளோ கலிஜ் ஆகுறதுல்
ம் செரி நானு இதுக்கப்பறமாதா தொடைக்கணு பன்னெண்டு மணிக் பன்ணெண்டு மணிக்கு மேலதா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆவுது அ செர்தா தொடச் சு தீபோ ஏத்தலான்டுருக்கே தொடைக்கனு வீட்ல வேலெல்லா முடிச்சிட்டு ம்
நா செ நானு எல்லா தம்பி தூங்கிட்டுருக்கா ஒரு சாயந்திரமா இருந்து எல்லா கிளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளக்கேத்திட் மாமா வந்தாருன்னா அவெ கோயிலுக்கு எங்கேயாச்சு போயிட்டு வரலான் டுருக்கே பிரசாதொ செய்லான்ட்டு ஆச என்ன பண்றதுன்னு தெரில
தேங்கா இருந்தா தேங்கா துருவி வாழப்பழம் போட்டு செக்கர போட்டு வச்சிருங்க அதே பிரசாதோந்தான ஆ அதே டேஸ்ட்டா தானே இருக்கு அதே வெச்சிருங்க அதா அதிகமா
தேங்கா இருக்கு ஆனா வாழப்பழொ இல்லியே
கடைல இருக்காதா
கடைல இருக்கும் கடைல தா போய் வாங்கிட்டு வந்து அதேதா மனசுல ஒரு பக் க்கு பூஜ பண்லாமா இல்ல வேணாவா
அதனாலயே நேத்து நா பண்ணவே இல்ல சேர் நேத்து தொட சிட்டு அப்டி சொல்டு இன்னு தொடைக்கலான்ட்டு கம்முனாய்ட்டே பன்னெண்டு மு அம்பத்தஞ்சுக்தா என்னவா பவுர்ணமி ஸ்டார்ட் ஆவுது
உஹூம்
அதனாலதா செரீனுட்டு தொடச்சிர்லா அப்டின்ட்டு
மாமாக்கு பூஜை எல்லா பண்றது ரொம்ப புடிக்கு செரீ அவரு காகவாது அவருக்காகவு பண்ணனு
ம்
ஏ நம் பண்ணணு பண்ணிட்றே என்ன வேல அவ தூங்கிட்ருக்கும் போதே பண்ணு எழுந்துருவானா எனக்கு அவன் தூங்கும் போது வேல செய்யறதுக் மனசு வரதில் நானு சேந்து தூங்கிட்றே
ம்
ம்ம்
என்னா பண்றது வேற வழி இல்ல அவ இது அவ தூங்கிட்ருக்கும்போது செஞ்சாதா
ம்
ம் ம்
பண்ணிர்ந்திங்களோ இந்த செவ்வாகிழ இருந்து நம்ம பூஜ பண்ணிக்கலாமா
ம் ம் செரி ஓகே பண்ணிக்கலா
ம் காலையில எழு எழுந்தது வெலக்கு ஏத்திருங்க ஏழு மணிக்கு எல்லா
ம் ம் கண்டிப்
அனா அது வளர்பிறையில நம்ம வெரதோ இருந்தா ரொம்ப நல்லதா
இப்ப என்ன பண்லா
இப்பொவோ பௌர்ணமி வந்துச்சில்லையா அதனால தேய்பிறை ஸ்டார்ட் ஆயிடுது
அப்பயினா என்ன பண்றது இப்போ
இப்ப அந்தா பண்லாமா பண்லான்ட் ஒரு ஆச தா இல்லன்னா இன்னு திரும்பவு அம்மாவாச வர வரையு நம்ம வெயிட் பண்ணி பண்ணணு
சோ வெயிட் பண்லாமா இல்ல பண்லாமா
அ என்ன பண்றதுன் தெர்லையே
யோசிச்சி சொல்லுங்க எதாச்சு இல்லனா அம்மாவாச முடிஞ்சதுக்கப்றோ கூட பண்ணிக்லா
ம் செரி அதே வளர்ப்பிறையில நம்ம பண்ண முல்லனா நெனச்சது நெறவேறுமா வீட்லயு செல்வ வளோ வருமா
ம் அப்டினா ஓகேங்க நம்ம அப்டியே பண்ணிக்லா வேற என்னா பண்றது
மிச்ச விஷயோ வேல தேடிட்ருக்காங்ளானா வேல கெடைக்குங்ளா
ம்
அந்த மாதிரிலா சொன்னாங்க வளர்ப்பிறையில பண்ணம்லனா நல்லது அந்த அளவுக்கு டு வீட்ல இருக்றவங்கலு வளந்துட்டு வருவாங்ளா அதுக்காக வளர்பிறைல இந்த செவ்வாக்கெழம ஸ்டார்ட் பண்ணிட்ருந்தா நல்லா இருந்துதுக்கு
எந்த வெள் எந்த செவ்வாக்கெழம போன செவ்வாக்கெழமையா
போன செவ்வாக்கெழமை
அது ரெண்டு பேராலயு முடிலையே என்னா பண்றது
ஆ செரி ஓகே இல்லனா அம்மாவாச அம்மாவாச வரட்டு அதுக்கப்றமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்லா
ம் சேர் சேரி ஓகே ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லுங்க நானு ஸ்டார்ட் பண்ணிக்கிறே அப்பதா கரெக்ட்டா இருக்கு நம்மளுக்கு
ஆமா ஆமா
ம்
ஆ பண்ணிக்லா இருங்க இருக்றது இருக்கு நல்ல நாள்லே எடுக்லா
ம் ம் சேரி சேரி ஓகே ஓகே
ம் ம் பாத் செவ்வாகிழம இன்னைக்கு பூஜை பண்ணிக்கலா மு முருகருக்கு நல்ல நாள் இன்னைக்கு எவ்ளவோ தராரு
ம் ம் நானு அதா பண்ணலான்ட்டு இருக்கே பண்ணனு வீடெல்லா கிளீன் பண்ணிட்டு நாளைக்கு பண்னெண்டு நாளைக்கு ரெண்டே முக்காக்கெலா முடிஞ்சிருது
ம் ம்
அப்டின்னு இனிக்குதா முழுவம்மா பௌர்ணமி அதல்லா செஞ்சிரலா அப்டின்ட்டு
ம் சேர் சேரி சேரிங்க
ம்
பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
ஆ சாப்பிட்டு விளாடிட்டு இருக்காங்க
ம் ம் ஊருக்கு வராங்களாமா இல்ல அங்கய இருக்கிறாங்களாமா
அங்கே இருக்காங்களா நைட் எல்லா தூங்கவே விடல என்ன அவ
ஏ
அடிக்கிறா போட்டு
எதுக்கு
க்கு கணத்துல போட்டு அடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடிட்ருக்கனாமா எட்டு வொதைக்கிறா அடிக்கிறா போட்டு க படுத்துகினு அங்கயு வந்து படுத்துகினா அவரு கட்ல மேல வந் அடுச்சிட்டு அதுக்கபறமா எங்க போயிட்டானுங்க அப்டினு என்ன தேடுறாங்க அதுக்கப்பறமா சேரி கட்லு மேல ஓ பாத்துட்டா எப்டியோ கட்டுல் மேல நிக்கிற அப்டின்ட்டு வன்னு வன்னு படுத்துக்குனா மறுபடியு அடிக்கிறா போட் அடிக்கிற எதுக்கு அடிக்கிற எதுக்கடிக்கிற கேட்டா ஏதோ ஒலர்ரா எனக்கு ஒன்னு புர்ல தூக்கோ கன்னத்துல
ம் ம் எனக்கு ஆசையாதா இருக்கு அங்க வரத்துக்கு உம்
என்னம்மோ எழுந்து எதேதோ பேசுறா ஆனா என்ன பேசுறான்னு எங்களுக்கு புரியரதுல்ல பக்கோ அவருக்
கெட்டு போயிட்டு ஒரு மந்திரம் போட்டுட்டு வந்துடுங்க சரியா போயிடுது கோயிலுக்கு போயிட்டு
ஆ சேரி சேரி அன்னைக்கு அவ என்ன பண்ணிட்டா டிவி அப்ப டிவி பாத்துட்டு இருந்தாங்க
ம்
அவ போயி் டிவி ஆப்பன்டு சிச்சுதா அது நாங்க தா ஆப் பண்ணோன்னு சொல்ட்டாங்க
அப்ப வந்து புடிச் எனத்திட்டிட்டு வந்தாங்க எதுக்கு அந்த கொழந்தைக்குலா டிவி ஆஃப் பண்ண சொல்லி சொல்லி் கொடுக்குறீங்க அப்டின்டு
என்னா பண்றது அந்த அப்பாவ
ம் சேரி என்னேயே புடுச் திட்டிட்டு போயிட்டாரு சேரி எங்கே திட்டிக்கோங்க னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டே
சேரி விடுங்க சும்மாவே திட்டுவாரு ஆ ஆ ம்
ம்
திங்க கெழம கூட்டிட்டு வராங்கலாமா தம்பி
நாளைக்கு தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு கூட்டிட்டு வந்துருவா
உம் ஹூ சேரி சேரி அவுங்களுக்கு இப்ப ஸ்கூல் மறுபடியு ஓ பன் ஆகுது வியாழக் கிழமையிலிருந்து ஆ வியாழக்கெழம
ம்
இப்ப போனு ம் ஸ்கூலுக்கு போனாதா எல்லாரும் மறுபடியு பழய மாதிரி சுறுசுறுப்
ஆமா ஆமா இங்க பக்கத்துல அவ ஃப்ரெண்ட் வனஸ்ரீ ஆ அந்த கொழந்த ஸ்கூலுக்கு போதா
ம்
அந்த கொழந்தைக்கு ஒன் டூ த்ரீ சொல்லி கொத்துட்டு இருந்தாங்க நேத்து ஒக்காந்தது
பரவாயில்லையே இவ்ளோ நல்லது செய்யறாங்களே
குடுத்துட்டு இருந்தா என்னம்மா சொல்லி் கொடுத்துட்டு இருக்கீன்னா அவங்க அவங்க ஸ்கூலுக்கு போறாங்களா அதனால நான்ல்லா சொல்லி் குடுக்குறே அப்படின் சொல்லிட்டு இருந்தாங்க
ஓஹோ
ம் பரவால்லயே ரொம்ப புத்தியெல்லா ட்ரைன் ஆச் காமெடிப்பா ம்
சேரி சேரிங்க
ம்
மதியத்துக்கு சையனுமா இல்ல இருக்கா அதுவே
இல்ல இல்ல செய்யணு காலி ஆய்ட்ச்சி எல்லா செய்யணு
அப்பிரியா சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது
ஆ சேரி ஓகே
இப்ப கால் வச்சுட்டுங்களா
ஆ சேரிங்க ஓகே வச்சுரே
இருங்க ஒரே ஒரு நிமிஷோ அப்புறொ அம்மாவ கேட்டதா சொல்லிடுங்க சரி ஓகே பாய்
ம் பாய்